ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ
ஹலோ
ஹலோ
வணக்கம் கேக்குதுங்களா காலை வணக்கம் என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சுங்களா
ஆ சொல்லுங்க இப்பதா கடைக்கு வந்த
சேரி சேரி சேரி என்ன சாப்பாடு என்ன சமச்சிங்க பையனா
பாசிப் பயிறு ரசம் தட் ஆ அவன அனுப்பியாச்சு
சேரி சேரிங்க சேரிங்க சேரிங்க
காலைல நீங்க என்ன சாப்ட்டீங்க
காலையிலு இட்லிங்க
நீங்ளே செஞ்சீங்களா கடையிலையா
இல்ல இல்ல கடையிலதா
அ
சாப்ட்டு அப்டியே இந்தாவதா வந்துட்டே இன்னைக்கு கொஞ்சோ லைட்டா கால்ல பசிக்குற மாறி இருந்துச்சு அதனால போய் சாப்ட்டுட்டு எங்க ரூமுக்கு வந்துட்டே ஒரு ஒம்போது அம்பது போல கெளம்பணு ஒர்க்குக்கு கெளம்பணு
உம் ஒம்போதுக்கு மணி ஒம்பதே கால்
ஒம்போது ஆனா க ஆல்ரெடி குளிச்சி கெளம்பிட்டங்க ஒம்போது அம்பதுக்கு நா இங்க இருந்து போனுன்றே நா ஃப்ரண்டோட வண்டிலதா போவே போகைல பத்து நிமிஷத்தில நா அங்க வண்டில போய் இறங்கிடுவ
சர் சரி அ அத்தானே குடுத்து வச்ச வாழ்க்க
ஏ அப்டில்லா இல்லங்க
ஃப்ளூக்குல அடிச்ச வாழ்க்கங்றீங்ளா
ஃப்ளூக்குல அடிச்சதுதா நானா தா சும்மா அப்ளே பண்ணே அது கிடைக்கு கிடைக்காது எங்க அண்ணே சொன்னா அப்டி ஒன்னு இருக்குன்னே தெரியாது அவன் சொல்லும் போது அப்ளே பண்ணி வுட்டோ கிடச்சா கிடைக்குதுன்னு
ம்
ஃபர்ஸ்ட்ல ராம்நாட் டிஷ்டிக்ல அப்ளே பண்ணே கிடைக்கல ஃபர்ஸ்ட் டைமு செகண்ட் டைம் பண்ணும்போது சேரி நா
அ அந்த கடைக்கார காசு எவ்ளோ ஐநூறு ஓக்கே எவ்ளோன்னு தெரிஞ்சிரும் சொல்லுங்க
அண்ணா
உம்
அப்றோ படிச்ச ஏரியாலா அப்ளே பண்ணலாமேன்னு இந்த பக்கம் அப்ளே பண்ணே இங்க கிடச்சிருச்சு அதோட சரி இங்க வந்து பாத்துட்டு இருக்கேங்க
சேர் சேரிங்க இது இப்ப காலர்ஸ்சும் பேசிக்கலாமா எனக்கு தெரில காலி மட்டுந்தா பேசணும் யாரு யாரு எப் எப்பிடி பேசுணும்னு எனக்கு இதில ஒன்னுமே ஐடியாவே இல்ல
ஓ அப்படிங்களா அது எப்படின்னா இப்ப நீங்க வந்து என்ன சொல்றது அ காலராவு பேசிக்கலா காலியாவு பேசிக்கலா எப்ப ஒன் எய்ட்டி மினிட்ஸ் ஆதோ
து என்ன டிஃப்ரென்ஸ்சு
நீங்க காலராவு பேசியிருக்கணு காலியாவு பேசியிருக்கணு
ஓக்கே
ரெண்டுமே பேசணு காலரு காலி ஆயிட்டு காலியா பேசியிருக்கீங்கன்னா காலராவு கொஞ்சோ பேசணு காலரா பேசுனீங்கனா தா உங்களுக்கு கொஞ்சோ அமௌண்ட் அதிகமா வரும் காலியா பேசறது கொஞ்சோ கம்மியா வரும்
ஓ அப்படியா எனக்கு அதெல்லா தெரியல நானு எப்படி கால் பண்ணனு என்னங்கறதும் பு தெரியல நா பாட்டுக்கு ஏதோ உங்க நம்பரும் தெரியாது அதுல இருக்கற நம்பர் ஒண்ணு இதுல இருக்கற நம்பர் ஒண்ணா இருக்கு கா சரி ஓகே அப்டின்டு என்னா நெனப்பாக ஆ சே அப்டி பாத்தாலு நீங்க ரெண்டு கால் நான் ரெண்டு கால் அப்பிடி பேசிக்கலால
ஆ அப்டிதா பேசணு நா ஏ ஆக்சுவலா அப்டிதா பேசணு ஒருத்தவுங்கள வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு அஞ்சு கால் அவுங்க ஒரு அஞ்சு கால் காலரா இவுங்க ஒரு அஞ்சு கால் காலியா அப்டி பேசி ஒருத்தவுங்கள கம்ப்ளீட்
இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே அஞ்சு அஞ்சு கால் பேசிக்க முடியுமா
ஆ ஆமா அதாவது அஞ்சு கால் நா பண்லா அஞ்சு கால் நீங்க பண்லாங்க அந்த மாரி பண்லா
அப்புடியா இது நீங்க இப்ப தானே ஜாயின்ட் பண்ணிங்க
ஆமா என் ஃப்ரெண்டு அங்க நா அத ஆமா ஏ ஃப்ரெண்டு அங்க நா அது நா பே ஒரு ஏழு எட்டு கால் பேசிட்டு அது இல்லாம ஒருத்தவ்ங்கிட்ட பேசுனே
அ
இதுல பேசிட்டு இருக்கவுங்க ஒருத்தவ்ங்கிட்ட பேசுனே அவுங்க எல்லா டீட்டைலு சொன்னாங்க எனக்கு
ஓ அப்டியா எனக்கு நீங்கதா டீட்டைல் சொல்றீங்க
ஆ ஆமா
ம் சேரி செரிங்க அது ரெண்டு சேத்தே ஒன் எயிட்டி மினிட்ஸ் வரணுமா
ஆ எல்லா சேத்து ஒன் எயிட்டி மினிட்ஸ் வரனுங்க
அது எப்டி பாக்குறது ஒன் எயிட் டி மினிட்ஸ் வந்துர்ச்
ஆ அது வந்து அதுவா கம்ப்ளீட் அது நம்ம பேசுற மினிட்ஸு கணக்கு அதுல்ல நம்ம எத்தன மினிஸ் மினிட்ஸ் பேசிருக்கோ ஒரு நம்ம எவ்ளோ நம்ம எபடிக்ஸ் எஃபக்டிவ்ஸ் ஸ்பீச் ன்னு ஒன்னு வந்து ஃபோர் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ்னு இருக்கா
ஆமா
அந்த இதுல அதெல்லா கணக்காயி ஒன் எயிட்டி மினிட்ஸ் வந்துருச்சுன்னா அவளே தா நம்ம அதுக்கு மேல டாஸ்க் பண்ண முடியாது
அதுவா கட்டாயிருங்குறீங்களா
இப்ப அதுக்கப்புறோ கால் பண்ண முடியாது கண்ணீங்கன்னா யூ ஆர் எக்ஸிடட் த லிமிட்னு வருமா
ஓ பரவால்ல இவ்ளோ டீட்டெல் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க
தெரிஞ்சு வச்சுகிட்டாதான பாக்கனு எதாவது ஒரு இதுக்கு வரோ என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஷ்டார்டிங் அதா அதா நா கேட்டே மொதல கேட் அப்டியே அதெல்லா தெரிஞ்சா என்னென்ன எப்டி என்னத அமொண்ட்லா வருதா அப்டினு கேட்டுட்டுதா அப்புற ஜாயின் பண்ணே எப்டி சமையல்லா மதியத்துக்கு சேத்தே சமச்சிருவீங்களா இப்பயே காலையிலயே
ஆமாங்க மறுபுடி மறுபுடியு போயில்லா சமைக்க முடியாதுல்ல
ஆமா ஆமா ஆமா இப்ப போயிட்டு இப்ப ஒர்க் வந்தா ஈவினிங் வேற ஒர்க்கா ஒங்களுக்கு சேரி சேரி சேரி சேரி
பாட்டிக்கு சாயத்து சமச்சு குடுத்துட்டு வந் துட்டொம்னா ஓகே நா மதிய போவே ரெண்டு மணிக்கு போவே
ரெண்டு மணிக்குங்களா ஆ அ
ரெண்டு மணிக்கு மேலே போயி சமச்சு அதுக்கப்புற சாப்புடன்னா மூணு மணிக்கு மேலே ஆயிடு
ஆமா ஆமா ஆமா
பாவொ ஒரு கெளவிய எவ்வளோ நேரோ நா பட்டினி போட முடியு
கண்டிப்பா கண்டிப்பா
அதனால காலையிலயே சமச்சிட்டே காலையில எதாவது ஒரு தோசையோ சட்னியோ செஞ்சு குடுத்துட்டு மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சு எல்லா குடுத்துட்டு வந்துடுவே அவுங்க சாப் ப்ப தெரிஞ்சுக்குவாங்க
ஓகே ஓகே ஓகேங்க
தம்பிக்கு அதே மாரி காலைல ஒரு தோசைய சுட்டு குடுத்தன்னா
ம் இப்ப நீங்க இப்ப எதாவ்து போ நேட்டிவ் பக்கம்லா போறதுண்டா இப்ப கேரளான் சொன்னீங்க அந்த பக்க எதாவ்து திருவிழா இல்ல எதாவ்து ஃபங்க்ஷன்ஸ் இல்ல எதா ஒரு இதுனா அந்த பக்க போவீங்களா எப்பயாவ்து டே ஃபுல்லாவோ இல்ல இயர்லியாவோ
க்கிறதே வந்து கிராமன்னு சொல்லிருக்கே தெரியுங்ளா
ஆமா
அந்த கேரளாங்கிறது இத விட குக்கிராம ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்குமே ஒரு கா கிலோமீட்டர் நடக்கணு
அப்பிடிங்களா ஓ ஓ
அ அது வந்து ஃபுல்லா வந்து ஒரு தோ அ இப்டி வயலு அந்த மாரி சார்ந்த எடங்கள் வெச்சுக்கோங்களே
சேரி சேரி
அங்க இருக்க க ஒரு கடைக்கு போகணு ஒரு தீப்பெட்டி வாங்கணு அப்டின்னா கூடயு நம்ம வந்து ஒரு ரெண் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு வெளியதா வரணு ஒரு கடுகு தீர்ந்துருச்சுனா கூட போய் பக்கத்து வீட்ல ஓசி வாங்க முடியாது
ஓ
அந்த அளவுக்கு கிராமோ அது அங்கலா பெருசாலா போய்க்கிறதில்லங்க அப்பா இருந்தப்ப போவோ
சேரி சேரிங்க
அப்பா எறந்ததுக்கப்பற அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸு எதாவ்து ஃபங்க்ஷன்னா மட்டு போயிட்டு வந்துட்ருந்தோ இப்போ அம்மாவு போனதுக்கப்பறோ எங்களை மதிப் யார் யாரும் இல்லை
ஓகே ஓகேங்க புரியுது
ம்
சேரி அப்ப வெளிய எதாவ்து டூர் அந்த மாரி கூட போறதில்லையா இப்ப நீங்க ஒரு வேள ஓ பையனுக்கு ஆனுவல் டே லீவு் ஆஃப் ஃபலி லீவுனா என்ன பண்ணுவீங்க வெளிய எதும் போமாட்டீங்களா
எங்கேயுமே போறதில்லங்க எங்க வீடே உண்டு எ பையன நெனச்சா அது ஒன்னு தா எனக்கே பாவமா இருக்கு எ வீடே கதி இரண்டு பேரு அப்டியேதா இருத்துக்குவோ
சும்மா எதாவ்து வெளிய கூட்டு போயிட்டு வர்லாம்ல ரெண்டு பேருக்கு கூட சேந்து எதாவ்து வெளிய இந்த பக்கத்துல நெறைய
அம்மாவோட ஃபேம்லி சைடு அ என்னோட சிஸ்டர்ஸெல்லா இருக்காங்க பெரிம்மா பொண்ணு அண் ஆ அவங்கெல்லா சேந்து வர்க்கெலா போயி்ட்டு வந்தோ
சேரி சேரி சேரி நா அந்த மாரிதா கேக்குறே அந்த மாரி எது டூர் மாரி எதாவ்து ஃபேம்லியாவோ இல்ல நம்ம
இப்ப எங்க ஊர்ல கரெக்டா ஃபங்க்ஷன் சித்திர நோம்பி சாட்டுவாங்க பதினஞ்சு நாளு அதுக்கு எல்லாரு இங்க வந்துருவாங்க சோ அந்த கேங்கோட அப்டியே டைம் பாஸ் ஆயிரு அது முடிச்சு அடுத்த நெக்ஸ்ட்டு வீக்கே டூர் போயிட்டு வந்துட்டோ
சேரி சேரிங்க சேரிங்க சேரிங்க
முடிஞ்சோனைமே லீவு நெருங்க ஆரம்மிச்சுருச்சு ஸ் ஸ்கூல் நெருங்க ஆரம்மிச்சிருச்சு அப்பற எங்க ஊர் பக்க அமராவதி பக்கோ தான
ஆ ஆ
இந்த வர வெள்ளி சனி ஞாயிறு லீவாச்சே
அ அப்டிங்களா ஓ
இந்த ரெண்டு நாள் தா ஸ்கூலு அப்றோ மூண் நாள் லீவ் வு தங்கச்சி டீச்சரா ஒர்க் பண்ட்டு இருக்காளா சொ அவுளுக்கு லீவு அதனால அவ நா வர்றன்டி அமராவதி போலா அப்டின்ருக்கா அது நாங்க பைக்லே போய்ருவோ நாங் நாலு பேரு தான நானு தங்கச்சி தங்கச்சி பொண்ணு ஏம் பைய
அதா அதா அதா அதா நா அதா பதா சரி ரெண்டு பேரா இருக்கீங்ளே மேபி ஏதாது வெளியப் போவீங்களா இல்ல டூர் மாரி எதா போவீங்களா அந்த மாரி போயிட்லா வரீங்ளா அதனா கேட்டே இப்ப திருவிழா இதுலா ஒங்க ஊர்ல நடக்குதுன்னா ஜாலியா போகு ஆளுலா வருவாங்க எல்லாருமே சொந்தக்காரங்கலா வருவாங்க
லீவுக்கு
ஆ ஆ
தங்கச்சிப்பொண்ணு இங்க இருக்கங்காட்டு ரெண்டு வேரு மோஸ்ட்லி ஏ கடைலதா இருப்பாங்க ரெண்டு பேருமே
சேரி சேரிங்க
அப்போ கடைலே ஒக்காந்து அதுகளயு பாத்துக்கிட்டு வீட்டையு பாத்துக்கிட்டு இரு க்க வேண்டிதா அப்றோ மத்தியான அந்த டூ ஆர்ஸ் லன்ஞ்ச் டைம்ல வந்து ஆத்துக்கு போயிர்வோ
ஓ ஒ ஆறு இருக்கா பக்கத்லயே
ஆ ஆறுருக்கு சோ நா போயி மே மே ட்ல கல்லுல எங்காச்சு உக்காந்துக்குவே இவுங்க ரெண்டேரு குளிப்பாங்க ஒரு ஒரு மண் நேரோ குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்தன்னா அதுகளுக்கொரு ஹேப்பி மூடு அவளதா வாரத்துக்கு மூன் நாளு அது அப்படியே போயி என்ஜாய் பண்ணிட்டு வந்துர்வோ
ஓக்கே ஓக்கேங்க ஓக்கேங்க ஓக்கேங்க
உங்க உங்களுக்கு தெரிமே அமராவதி இங்க தெரியூல்ல உங்ளுக்கு
அமராவதி டேம் தான ஆ தெரியு தெரியு கேள்விப்பட்ருக்கே நா வந்ததில்லங்க இது வரைக்கு ஒரு தட கூட வந்ததில அப் இங்க சம்திங் ஒரு எடொ இது உடுமல் பேட்ட போற வழில ஒரு அங்கருந்து போ பக்கத்துல ஒரு டேமுருக்கே அதா ஆ அங்க போயிர்க்கே அங்கதா போயிர்க்கே அது ஒரு தடவ அதா சொன்னல உடுமலைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனே அங்க சொல்லிருக்கன்ல அந்த லைன்ல போயிருக்கேனு அந்த ஃப்ரெண்டு வீட்ல போயி தங்கிருந்தப்ப அங்கந்து பசங்க நால அங்க நாலஞ்சி பேரு சேந்து போனோ வண்டி எடுத்துட்டு அங்கந்து போனோ அப்பறோ அந்த போயிட்டு அது பக்கமா ஒரு கோயில் ஒண்ணு இருந்ச்சு அந்த கோயிலு பேரு தெர் ல அது தண்ணில்லா ஓடு அருவி மாரி தண்ணி ஓடு பக்கத்துலே கொஞ்சொ அந்த கோயிலுக்கு போனோ
ம் ம்
வேற எங்கே அது கரெக்டான பேரு மறந்து போச் எனக்கு அது ஒரே ஒரு தடவ போனே அங்க போனே அங்கதா போயிருக்கே இந்த பக்க வந்ததுல்லங்க
சேர் செரி
நாங்கலா பசங்கலா இப்ப சும்மாப்ப வேல பாக்றதுனால எப்பாயது ஏதாது லீவுனா ஒ டனே எங்களுக்கு வந்து கொடைக்கானல் பக்கங்க
பிரச்சன என்னங்க நம்ம இந்த மாரி போக முடியாதுல்ல
அதனால போவோ அதனால சும்மா செரி நீங்கலா ஃபேமிலியாருக்கீங்ளே தனியா இருப்பீங்ளே ஏதாது போறீங்ளா என்ன எ ப்டி எனாது நீங்க எதா ஊருக்கு போவீங்ளா அந்த மாரி கேட்டே செரி எதாவது போயி மேபி ஊருக்கு போயிட்டு வந்தீங்கனா அந்ததிது
அம்மா இருந்த வரைக்குகூட தெரிஞ்சுக்கல ஜாலியா அப்டியே சுத்த ஆரம் சுத்துவே
ப்ப
எங்காது ஃப்ரண்ட்ஸ பாக்கறக்னா அம்மா நா திருப்பூரு போய்ட்டு வரம்மா திருப் திருப்பூர்லதா மோஸ்ட்லிஎ ஃப்ரெண்டஸ் இர்க்காங்க நா போயிட்டு பாத்துட்டு வந்தர்றே அப்டின்ட்டு கெளம்புவே இப்ப பையன விட்டுட்டு எப்டி நகர முடியாதே
கண்டிப்பா கண்டிப்பா அவனயு பாத்துக்கணு அவனயு தனியா உட்டுட்டு போ முடியாது கூட்டிட்டும் போ முடியாது கஷ்டந்தா சேரி சேரிங்க செரிங்க பரவால ம் அதுதா அதா ஆ இப்ப அதே மாரி இப்ப சா சாட்டர்டே சண்டேனா கடைக்கு கூட்டிட்டு போயிருவீங்க லீவ் அனைக்கில்லா கடை கூட்டு போயிருவீங்க மத்த நாள்ல்லா அங்க ஹஸ்பண்ட் இரு ம் ம்
தடுக்கி விழுந்தா கட அந்த பக்கோ வீடு
அப்புடிங்களா சேரி அதா அங்க வந்து அப்ப அங்க உட்காந்துப்பாய்ங்க கடைல வந்து உட்காந்துப்பா லீவுனா வந்து
புரி புரில
கடைலா லீவ்னா கடைல வந்து ஒக்காந்துப்பானா அது தம்பி பைய
வெளயாட போய்ருவா வந்தானா இன்ஃபாம் பண்ணிட்டு போய்ருவா
சேரி சேரி சேரிங்க சேரிங்க
ஒரே நிம்ஷொங்க
ம்
ஆ இன்ஃபாம் பண்ணிட்டு அம்மா நா போய் வெளயாடிட்டு வந்துர்ட்டுமா அப்டின்னு கேப்பா ஓகேடா அப்டின்னொம்னா போய் வெளயாடீட்டு அப்பொறொ வந்து வேறு எங்காவ்து போய் வெளாட போறனாலு சொல்லிட்டு போய்ருவா
சேரி சேரிங்க சேரிங்க சேரிங்க அதோடாவ சொல்லிட்டு போய் அங்க வெளான்ட்டு வந்து டு அப்டியே அவ்ளோதா மதிய வந்தா சாப்பாடு சாப்ட்டு அப்பிடியே பக்கத்துலே வீடும் பக்கோ கட ரொம்ப பக்கமா
பக்கோ நடந்து ஒரு டூ மினிட்ஸ் தா
அவ்ளோ தானா சேரி சேரிங்க சேரிங்க
அதனால ஃபஸ்ட்டு வேறு பக்கொ போய்யிர்ந்த அது கொஞ்சொ லாங் சேம் எங்க ஓனர்தா ஒரே ஓனருதா
ஓகே ஓகே ஓகேங்க
கொஞ்ச லாங்கு நா பையன பாத்துக்கணு அப்பிடிங்கறக்காக இங்க கேட்டு வன்ட்ட ம்